ஓகே நம்ம வந்து இன்னைக்கு எத பத்தி பேசலானா ஸ்வீட் பத்தி பேசலாம் நீங்க ஸ்வீட் சாப்படுற ஹேபிட் ஜாஸ்தியா
ஆ ரொம்பஸ்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போது ஸ்வீட்ஸ் அதிகமா
உங்களுக்கு புடிச்ச ஸ்வீட் என்ன
குலோப் ஜாமுன் அது எனக்கு ரொம்ப புடிக்கும்
ம் எனக்கு அதேதா ஒரு பீஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணி நான் ஃபுல் பாக்ஸையும் காலி பண்ணிடு வ
எக்சாக்ட்லன அத கண்ட்ரோல் பண்ணவே முடியாது சாப்ட்
ஃபெஸ்டிவல் டைம்ல ஸ்வீட்ஸ் ஓவர்லோட் ஆகிடுமா
ஆமா எக்ஸ்பெஷலி தீவாளி டைம்ஸ்ல எல்லா நறைய ஸ்வீட் செய்வாங்க நல்லா சாப்டு சாப்ட் வயிறு ஃபுல்லாயிடு
ஆமா தீவாளி டைம்லதா நறைய ஸ்வீட்ஸ் எல்லா இருக்கு கெஸ்ட் கெஸ்ட் வ வர வர ஸ்வீட்ஸ் குவான்டிட்டி அதிகமாகுல
கரெக்ட் ஆமா ரெண்டு நாள் ரொம்ப ஸ்வீட் சாப்ட் சாப்ட் போர் அடிச்சிடு
உங்களுக்கு ஹோம்மேட் வீட்ல செய்யற ஸ்வீட் புடிக்குமா இல்ல வெளியில போய் வாங்கற ஸ்வீட் புடிக்குமா
எனக் வீட்ல செய்றதுதா ரொம்ப புடிக்கு ஏன்னா அதான் கொஞ்ச ஃப்ரெஷ்ஷா இருக்கு
அம்மா செஞ்ச ஸ்வீட்ஸ்ல்லா செப்பரேட் ஃபேன் பேஸ் இருக்கும்ல
ம் டெஃபினெட்லி எக்ஸ்ட்ரா சாப்டணும்னு தோணு
உங்களுக்கு மிட் நைட்ல ஸ்வீட் சாப்டணும்னு கால்விங்ஸ்லா வருமா
ஆ அதெல்லா நறையாவே வரு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி எடு த்து சாப்ட்டுட்டே இருப்பே
சாக்லேட் ஸ்டாக்லா வச்சிருப்பீங்களா எமெர்ஜென்சிக்கு
சம்டைம்ஸ் இருக்கு அத அவ்வளவா வந்து வாங்குறத இல்ல
டி ஆர் காஃபிக்கு சைட்ல ஸ்வீட் வேணுமா உங்களுக்கு
காஃபிக்கு பிஸ்கட் இல்லன்னா கேக் கண்டிப் பா வேணு
ஸ்நாக்ஸ் இல்லன்னா டீயே அங்க கம்ப்ளீட் ஆகா ஆகாத மாரிதா இருக்கு நமக்கு
கரெக்டா ஆமா
டயட் ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ற ஸ்வீட் தான்ல்ல
ஆமா எக்ஸாக்ட்லி டூ டேஸ் ஸ்ட்ராங்கா இருப்போ அப்புற சி ஆயிடு
சீடேன்னு சொல்லிட்டு டெய்லி கொஞ்ச சாப்டுவோம்ல
ஆ ஆமா நறைய சாப்ட்டு சாப்ட்டு தொப்பதா போடு
உங்களுக்கு ஐஸ்கிரீம்லே புடிச்ச ஃபேவ ஃபேஸ் ஃபேவரைட் பிளேவர் என்னது
சாக்லேட் எனக்கு ரொம்ப புடிக்கு சாக்லேட்னா நா அதிகமா சாப்டுவே
கோல்டா இருந்தாலு நைட்ல ஐஸ்கிரீம் சாப்டுவீங்களா
டெஃப்னெட்டா என்னால ஐஸ்கிரீம் இல்லாம இருக்க முடியாது
உங்களுக்கு பேக்கரியில போனா செல்ப் கண்ட்ரோல் இருக்குமா லைக் இ இந்த ஸ்வீட்டுக்கு வந்து கேக்கு இருக்கு எது வாங்கணுனு உங்களுக்கு தோணுமா
சான்ஸே இல ஸ்மெல் வந்தா போது ஆர்டர் பண்ணிட்டு சாப்ட்டுட்டே இருப்பே
பேஸிக் கவுண்டர் பார்த்தா பட்ஜெட்டே மறந்துரும் நமக்கு
எக்ஸாக்ட்லி
வெட்டிங்ல எல்லாம் ஃபஸ்ர்ட் ஐ ஸ்வீட் மா தான் போகும்ல
ஆமா டெசர்ட் செக்க்ஷன்லா ஸ்ட்ரைட்டா செக் பண்ணுவோம் ஜாங்கிரி லட்டுல்லாம் ரொம்ப பிடிக்கும்
ஜாங்கிரி லட்டு ஐஸ்கிரீம் எல்லாம் காம்போவா புடிக்குமா
ஆஹ் கரெக்ட் ஃபுல் டேஸ்ட் பண்ணி தான் வரும் எல்லாமே ஃபுல் டேஸ்ட் பண்ணமும் எனக்கு சாட்டிஸ்ஃபஷனா இருக்கும்
நீங்க ஃப்ரெண்ட்ஸோட ஸ்வீட் எல்லாம் ஷேர் பண்ணுவீங்களா இல்ல ப்ரொடெக்ட் பண்ணுவீங்களா
கொஞ்சம் செல்ஃபிக்ஷ் ஸ்வீட்ஸ் வந்துட்டு ஷேர் பண்ண கஷ்டமா இருக்கும் பட் இருந்தாலும் ஷேர் பண்ணனும்ல்ல
எஸ்பெஷலி லாஸ்ட் பீஸ் இருந்தா ஃபஸ்ட் ஃபைட் ஸ்டார்ட்ல
ஆஹ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூ
ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா ஸ்வீட்ஸ் கம்பர்ட்டா குடுக்குமா
ஆஹ் கொஞ்சம் மோடு இன்சிடென்டா பெட்டர் ஆகுற மாதிரி இருக்கும்
அதான் நிறைய பீப்புள்ல்லாம் வந்து எமோஷ்னலா ஆயிடுவாங்க ஸ்வீட்ஸ் சாப்பிடுறவங்க
எக்ஸாட்லி டெம்ரரி ஹாப்பினஸ் பட் சூப்பரா இருக்கும்
உங்களுக்கு நீங்க சைல்ட் ஹுட்ல மோஸ்ட் மெமரபிள் ஸ்வீட்னா என்னது அது
காட்டன் கேண்டி ஃபேவர் போனோ உடனே வாங்கி தர சொல்லுவேன்
அதுவும் அந்த பிங்க் கலர் ஆரஞ்ச் கலர் ப்ளூ கலர் எல்லோ கலர் இதெல்லாம் பாத்து த்தாலே நம்மளுக்கு எக்ஸைட்மெண்டா வேற லெவெல்லா இருக்கும்ல்ல
டாஃபியா தான் இருக்கும் ஆனால் ஹாப்பியாக சாப்பிடுவோம்
நீங்க பர்த்டே டைம்ல கேக் எலாம் கட் பண்ணா ஃபஸ்ர்ட் பீஸ் யாருக்கு குடுப்பீங்க
யூஸ்வல்ல எனக்கு கேக் கட் பண்ணவே மாட்டாங்க அப்படி பண்ணா அம்மாக்கு
அப்போ செகண்ட் பீஸ் யாருக்கு நமக்கு பெருசா கட்பன் பண்ணுவோல உங்களுக்கு
ஆமா டெஃபினட்லி
நீங்க ஸ்வீட் சாப்ட்டு அப்புறமா கில்ட் வருமா
கொஞ்சம் ந இன்னைக்கு லாஸ்ட்டுனு நினைப்போம் ஆனா
அப்புறம் நெக்ஸ்ட் டேவும் மறுபடியும் ரிபீட்ல
எக்ஸாக்ட்லி அதுதான் நடக்குது வாழ்க்கையில
ஹ உங்களுக்கு மில்ஸ் மில்க் ஸ்வீட்ஸ் எல்லாம் பிடிக்குமா என்னென்ன மில்க் ஸ்வீட் எலாம் பிடிக்கும்
ரசகுல்லா பால்கோவானா எனக்கு ரொம்ப பிடிக்கும்
எனக்கும் அந்த ரசகுல்லனா செம்மையா பிடிக்கும் அதுவும் அந்த ஸாப்டா இருந்தா ச் நம்ம நான் ஸாப்ட் நான் ஸ்டாப்பா நான் சாப்பிடுவேன்
ட்ரூ ரொம்ப நல்லா இருக்கும்மே சாஃப்டா அப்டி மெல்டாவும் ஆயிடல
சாக்லேட் கிஃப்ட் வாங்குனா ஷேர் பண்ணுவீங்களா
டிப்பன்ஸ் பேவரைட் சாக்லேட்னா ஹைட் பண்ணிடுவேன் ஒரு மாரி ஜாலியா இருக்கும்
உம் லாக்கர் மாதிரி சீக்ரெட் ப்ளேஸ் இருக்கும்ல
ஆமா வந்து நம்ம சாக்லேட்ட பண்ணனா அந்த மாரி பண்ணுனாதா முடியு
ஸ்வீட்ஸ் கடைக்கு போனா ஜஸ்ட் ஒண்ணுன்னு சொல்ட்டு எக்ஸ்ட்ரா வாங்கிடுவோமா
ம் ஆல்வேஸ் வெரைட்டியா பாத்தனா டெம்டேஷன்ன கண்ட்ரோல் ஆகாது
மிக்ஸ்டு பாக்ஸ்சு வாங்குறது சேஃபஸ்ட் ஆப்ஷன்
ம் எக்ஸாக்ட்லி எல்லாமே டேஸ்ட் பண்ண முடியு
ரெயின் டைம் பிளஸ் ஹாட் ஸ்வீட் காம்போ பிடிக்குமா உங்களுக்கு
செம ஹாட்டான குலோப் ஜாமுன் ப்ரௌனி சூப்பரா இருக்கு
அவுட் சைட் கிளைமேட் கூலா இருக்கு இன்சைட்ல டசர்ட் வார்மா இருக்கு
ப்ராஃபெக்ட் காம்போ
எக்ஸாம் முடிஞ்ச அப்புறம் செலப்ரேஷன் ஸ்வீட் மாண்டட்டரியா
டெஃபினட்டா ஸ்ட்ரெஸ் ரிலீப் மாதிரி இருக்கு ரிசல்ட் எப்டி இருந்தாலு டெசட் ஃபஸ்ட்
ரிசல்ட் எப்டி இருந்தாலு தசர்ட்தா ஃபஸ்ட் இல்ல
கரெக்ட் ஹாப்பினஸ்கு சாட்னஸ்க்கு ஸ்வீட் தான
ஸ்வீட் சாப்பிடுறதுல டைம் இம்பார்ட்டனா டைமிங்
ஹா நைட் சாப்ட்டாதா சாட்டிஸ்பேக்ஷன் அதிகமா இருக்கு உங்களுக்கு அந்த மாரி நெறைய இருக்கும்னு நெனைக்கிறே
அது ஏன் எல்லாருக்கு நைட்ல சாப்பிட்டா சாட்டிஸ்பாக்ஷனா இருக்கு மேபி நிறைய பேருக்கு அது வந்து மென்னட் டசர்ட் காவிங்ஸ்தா போல
ஆமா கண்ட்ரோல் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கு
ஹாமா சில பேருக்குலா அத கண்ட்ரோலே பண்ண முடியாது ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸா இல்ல மாடர்ன் டெசட்சா உங்களுக்கு பிடிக்கு
ரெண்டு ஒரு சைட் லட்டு ஆனது
பேலன்ஸ்ட் லைப் ஸ்டைல்னு இதுதாவதுதா சொல்லுவாங்களா செர் செர் செர் ஆக்சுவலா இப்ப எனக்கு வந்து அ ஸ்வீட் பத்தி பேசுனாதா ஸ்வீட் சாப்பிடணுனு ரொம்ப தோ தோணுது அதுனால நானு எதாச்சும் வீட்ல இருக்க எதாச்சு ஸ்வீட்ட போய் எடுத்து சாப்பிட போறே நீயு எதாச்சு வீட்ல ஸ்வீட்ஸ் இருந்தா ஏ நா இன்னைக்கு வந்து குல்